வணக்கம் தோலி
அப்போம்மா நல்லா இருக்கீங்களா
ஆஹ நல்லா இருக்கன் தோலி நீங்க எப்டி இருக்கீங்க
ரொம்பவே நல்லா இருக்கே என் என்ன கொஞ்சம் பேமிலி தான் கொஞ்சம் சிக்கல்களோட போயிட்டு இருக்கு எல்லாரையும் நம்மலால திருப் த்திப்படுத்த முடியலல ஒவ்வொருத்தவங்களோட விருப்பத்தையும் பாத்து பார்த்து நம்ம பண்ணாலும் வருத்தங்கள் மட்டும்தான் வந்துட்டு இருக்கு
அப்படிங்களா எல்லாமே அப்படிதான் இருக்கு தோலி குடும்பொனா அப்டிதான் இருக்குது ஒரு ஒருத்தரைய சமாளிச்சுட்டு வெளியே வரதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு டே புல்லா ஓட்டுறதுக்கு
ஆமா சரியா சொன்னீங்க இப்ப முக்கியமா இப்ப வந்துட கணவன் மனைவி உறவுகள்ல வந்துட்டு நம்ம என்ன விட்டு கொடுத்து போனாலுமே கடைசியில அது ஒரு ஒரு சின்ன விஷயத்துல கூட ஒரு வாக்குவாதம் வருது இல்லையா அதெல்லாம் நீங்க எப்படி எந்த மாதிரி சரி செஞ்சு சமாளிக்கிறீங்க எந்தெந்த சூழல்கள்ல எப்டி கையாளுவிங்க
அவங்க எதனா பேசனாங்கன்னா ரொம்ப சவுண்ட் விட்டு பேசனாங்கன்னா நான் அமைதியா போயிடுவேன் தோலி சரிங்களா என் மேல தப்பு இருக்குது அப்படின்னா நான் கொஞ்சம் சவுண்ட் விட்டு பேசுவேன் ஒருவேள அவர் மேல தப்பு இருக்கு அப்படின்னப்போ தப்பே நீ செஞ்சா கூட நீ ஏன் அந்த தப்பு செய்யறன்றது பேசுவேன் சண்டபுடி பான் ஓகேங்களா பேமிலில எப்டிதான் போயிட்டு இருக்குதுந்து அட்ஜஸமெண்ட் தான் ஒரு விஷயத்துல அவர் என்னா தப்பு பண்ணாலும் செரி ஓகே நம்மளுக்கு ரெண்டு பசங்க இருக்கு அந்த ரெண்டு பசங்க வாழ்க்கைய பா னுமே அப்டின்னுட்டுதான் நம்ம யோசன பண்ணிட்டு போயிட்டு இருக்கோ பஞ்சலி
நிச்சயமா உங்கள போலதான் நானுமே நினைக்கிறேன் வாதம் பண்ண கூடாது நம்ம விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னு நினைச்சாலும் ஒரு சில கடினமான சூழல்கள்ல நம்ப கேக்குறபடி தானா ஆகுது தவறு செஞ்சுட்டு நம்ம கேட்க போது அவங்க செய்யறது தாப் அவராவே இருந்தாலும் நம்ம கேக்க கூடாதுனு நினைக்கிறாங்கல்ல அந்த மாரியான சூழல்கள் வந்துட்டு ரொம்பவே வருத்தத்தை ஏற்படுத்து சில நேரங்கள்ல நான் பேசாம அமைதியா இருந்துடுது என்ன நினச்சக்கிறது ஆயிரம் வார்த்தை பேசியும் உங்களோட சண்ட போடுறத விட நம்ம அமைதியா இருக்
போய்றது அப்படின்னு நினைச்சுட்டு அமைதியா போனாலே நீ ஏன் அமைதியா இருக்கு இருக்கிற அப்போ என்கிட்ட உனக்கு பேச பிடிக்குலியா அப்படின்ற ஒரு தப்பான வார்த்தைகள் கொண்டுட்டு வர்ராங்க
அது என் வாழ்க்கையில தான் அப்படி நடக்குதுன்னு நினைச்சேன் உங்களுக்கு
கண்டிப்பா கண்டிப்பா தோழி நிஜ நிஜமா எங்க பேமிலி பத்தி பேசனா நான் விட்டா அழுந்துருவேன் அந்த நிலைமையில இந்த நிமிசம் வரையும் நான் இருக்கிறேன்
நிச்சயமா நான் நீங்க நான் என்ன நினைச்சப்ப நமக்கு மட்டும் தான் அப்படின உலகத்தில் நடக்குது போல பேசினா ரொம்ப படிச்சிருக்க திமர்ல பேசுறாயான்னு கே்கிறாங்க
கண்டிப்பா சம்பாதிக்கிற திமிரல சம்பாதிக்கிறியா உன்னோட நான் தானே சம்பாதிக்கிற அப்ப நீ இது அடங்கிப்போ உன் பிள்ளைங்கள என்ன பெருசா பாத்துட்டே அப்படின்ற போல
இந்த மாதிரி வார்த்தைகள் தான் என் வாழ்க்கையிலையுமே நம்ம வந்து ஆனா நம்ம அம்மா வீட்டுல ரொம்ப செல்லமா இருந்துட்டு இங்க வந்து ஒன்னு ஒன்னியும் பார்க்கும் போது எனக்கு ஆரம்பத்தத்துல எல்லா நான் அழுதுட்டே இருந்தேன் அப்ற கொஞ்ச நாள் எனக்கு குழந்தை பிறந்து இப்ப என் பையனுக்கு ஒரு மூணு வயது ஆனவுடனே ஆமா சின்ன சின்ன விஷயத்துக்கு லாம் அழுகுறான் அது வந்து எனக் கீ குட் உணர்வது நம்ம தொட்டத்துக்கும் அழுது நம்ம பிள்ளைங்களும் நம்ம மாறியே அழுகுது இதுக்காகவாது நம்ம அழுவ கூடாதுனுட்டு ரொம்ப வைராக்கியமா இருக்கிறது இருந்தாலும் அந்த விட்டு கொடுத்து போதல் வந்து ஒருத்தர் மட்டுமே போனோம்னா அது இன்பாலன்சிங் ஆகி உடைஞ்சிரும்ல ரெண்டு பேரும் போனா நல்லா இருக்கும்
கண்டிப்பா தோழி அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க தோழி நம்ம வந்து வீட்லயே இருக்கிறோம் நீ வீட்ல இருக்க உனக்கு என்ன தெரியும் வெளி உலக பத்தி தெரியுமா நான் வெளிய எல்லாம் சம்ப இது பண்ணிட்டு வரேன் உனக்கு என்ன பெருசான என்கிட்ட இது பண்ற வாக்குவாதம் பண்றியா அப்படின்ற போல பேச்சு எடுத்துக்கிட்டு வாராங்க சரிங்களா நம்ம வந்து நம்ம புள்ளைங்க பாத்தீ இப்ப நீங்க கை கொலந்தங்க எனக்கு பெரிய பிள்ளைங்க நானும் சின்ன குழந்தைங்க இருந்துதான் பெரிய புள்ளைங்க அதுங்கல்லாம் சமாளிச்சுட்டு போயிட்டு நானும் ஒர்க் பண்ணிட்டு வர்ர அளவுக்கு கூட நீங்க செய்ய மாட்டறீங்களே அப்படின்றது தான் பிரச்சனையே அப்புறம் பைனான்ஸ் ப்ராப்ளம் கொண்டுட்டு வருவாங்க குடும்ப பிரச்சனை கொண்டு வருவாங்க அப்ப எங்க நம்ம கூட பிறந்தவங்களும் சரி அவங்க கூட பிறந்தவங்களு அது ஒரு பிரச்சனையா
நீங்க சொன்னீங்க பாருங்க அதுதான் ரொம்ப முக்கியமான பிரச்சனை நம்ப சார்ந்த ஒரு நம்ம மனைவி இருக்காங்கன்னா மனைவி சார்ந்த உறவுகள அவங்க மதிக்கறதுக்கோ அவங்கள வந்து நல்ல விஷயங்களை ஏத்துக்கறதுக்கோ அவங்க தயாராவே இல்லை அவங்க யாரோ ஒரு தெருவுல போறவங்க தெரியாத ஒரு ப்ரெண்ட்ஸ்னா கூட பார்த்து சிரிச் ச்சு பேசுறாங்க நம்ம சார்ந்த உறவுகல்னா அவங்க போன் அடிச்சா எடுக்கறது கிடையாது அவங்க வந்துட்டாங்கன்னா வாசலால வராங்கன்னா கொள்ளையால தெரிச்சி ஓடிட்றாங்க ஒரு மரியாதை கொடுக்க மாட்டறாங்க வந்து வீட்லயே இருந்தாலும் அவங்ககிட்ட அவங்க பேசாம போறது தலையாட்டிட்டு அதெல்லாம் நம் திரும்பி அவங்கள சகிச்சு க்க முடியாத சூழல்கள் எல்லாம் உருவாக்குது இல்லையா
ஆஹ் கண்டிப்பா தோழி அஹ்ஹ்ஹ் அதுப்போல இருக்குது என்னப்படதான் இருக்குது என்ன பண்றது தோழி நம்மதான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவனும் நம்மளுக்கு பசங்க இருக்கு இல்லைங்களா
நிச்சயமா நம்ம எடுத்தோனா உடச்சிட முடியாதுல இந்த மாதிரி இதுல சமாளிக்கிறதுக்கு நான் என்ன பண்ற து சமையல்கள் எல்லாம் புதுசு புதுசா பாத்து ஏதாவது சமைச்சு வைக்கிறது அத டேஸ்ட் பன்னிட்டு புடிக்கலனா பரவா இல்ல அப்பா புள்ள ரெண்டு பேருமே எனக்கு இனிப்பு புடிக்காது அப்படியே ஒதுக்கிட்டு போயிடுறாங்க எப் எப்படி ஒரு நல்ல ஜாலியா மாத் துறதுனே தெரியல அதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க நீங்க எந்த மாதிரி எல்லாம் பண்ணுவீங்க
ஏ என்ன தோழி நம்ப அவ உங்கள விட்டு கொடுக்குறப்ப நீங்க தான் தோழி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு சரி அவங்களுக்கு புடிச்ச போல நீங்க தான் செய்யணும் கோவப்படாதீங்க நீங்க ஏன் கோவப்படுறீங்க சொல்லுங்க பாக்கலாம் கோபம் ரொம்ப வருது போல உங்களு நா ஈகோ தன்ம ரெண்டு பேத்துக்கும் இருக்குது சரிங்களா அப்படி இருக்கு இருக்கதுனால இருக்கதுனால தான் நீங்க வந்து விட்டு குடுக்க முடியாம நீங்க தவிச்சுட்டு கொஞ் அழுந்துகிட்டு உள்ளுக்குள்ளேயே இப்ப உள்ளுக்குள்ளயே அழுவுறீங்கம்மா அப்ப வெளியே அழுந்தீங்க இப்ப உள்ளக்குள்ளயே அழுவுறீங்க ஏன் அப்படி ஒரு கஷ்டப்படுறீங்க நீங்க நீங்க விட்டு போங்க தோழி இது ரொம்ப கஷ்டப்பட்டுக்காதீங்க நம்மளுக்கு ஒரு பையன் இருக்கான் இல்லையா பையனுக்கு வாழ அவன் பையன் வாழ்க்கைன்னு நெனைச்சு நம்ம வாழணும்
சரியா சொன்னீங்க இன்றைய காலத்துல தா இப்போ கொஞ்ச கொஞ்சமா அதாவது சமீபமா நா அப்படிதான் மாத்திக்க ஆரமிச்சது நீங்க சொல்ற விஷயம் தான் ரொம்ப உண்ம ரெண்டு பேருமே இப்ப அவங்களுமே நல்லவங்க தான் நானும் நல்லவங்க தான் அந்த ஈகோங்கறது யாரு விட்டு குடுத் போறதுங்கிற அந்த ஒரு விஷயதா ஏனா ஒரு சண்ட வந்துட்டு ரெண்டு பேரும் ஒருத்த ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பாத்து நம்ப சிரிச்சிட்டோம்னால அந்த பிரச்சன முடிஞ்சுது ஆனா யார் முதல்ல சிரிக்கிறது வெயிட் பண்ணிட்டே போ
ஆஹ் அதுதான் மெயின் அது வந்து நம்ம சிரிச்சா நம்ம விட் நம்ம விட்டு இறங்கி போன போல பீல் பண்றோம் அதுவே அவங்க சிரிச்சு அவங்க விட்டு போடுவ ஓ நம்ம தாழ்ந்து போயிட்டோம்மா இவகிட்ட அப்படின்றது வருது அவங்களுக்குல அது வந்து நம்ம வந்து நம்ம என்ன பண்றோம் நம்ம புருஷன் நம் நம்ம குடும்பம்ன்றது நம்ம நெனச்சு நம்ம புருஷன் தானே நம்மள திட்டினாங்க நம்ம புருஷன் தானே இது பண்றாங்க அப்படின்னு நம்ம நெனைக்கிறம் ஆனா அவங்க அப்படி நெனைக்க மாட்டறாங்க நம்ம கிட்ட நம்ப கிட்ட போட்டி போடுவாங்க கண்டிப்பா இல்லியா
ஆமா அவங்களோட எதிர்பார்ப்பு என்ன நானும் பல முறை என்னோட வாழ்கையில உணர்ந்தது என்ன்னா நம்ம வந்து பேசணும் நம்ம விட்டு கொடுத்து போகணும் நம்ம சண்டனாலும் நம்ம வந்து வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லணும் இந்த மாதிரி எல்லாம் எதிர்பார் இருக்குறாங்க அவங்க பசிச்சாலுமே வந்துட்டு கூப்பிடுறாங்களான்னு ஒரு எதிர்ப்பு பார்ப்பு இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கு இருக்குதா நான் அதையுமே பண்றேன் கொழந்தை விஷயத்தலயுமே கொழந்தை வந்துட்டு ஒரு சாப்பிடடுற விஷயமா இருக்கட்டும் புடிச்சத பண்றதா இருக்கட்டும் நீங்க எப்படி பண்ணுவீங்க கொழந்தை எது கேட்டாலுமே வாங்கி குடுத்துருவீங்களா இல்ல எதுவும் கட்டுப்பாடுகள் எல்லாம் வச்சிருப்பீங்களா
நம்ம நா இது இந்த இது சாப்பணும்ன்றது பசங்க ஹெல்த்தியா இருக்குதுன்னா அது வாங்கி கொடுப்பேன் சொல்லி சரிங்களா அப்படி இது ஒடம்புக்கு கெடுதல்ன்னா அது வாங்கி குடுக்க மாட்டேன் இன்னியவரையும் பெரியபுள்ளிங்களா ஆயிட்டுருக்காங்க இப்பயும் நான் அப்படிதான் போயிட்டு இருக்க தோழி
நிச்சயமா நானுமே அந்த மாதிரி விஷயங்கள தான் பண்ணி பண்றது ஆனா சில நேரங்கள்ல சில ஜூஸ் லாம் வாங்கி குடுக்க கூடாது நெனச்சாலும் ரொம்ப பிடிவாதம் பிடிக்கும் போது என்னைக்காது ஒரு சூழல்ல வாங்கி குடுத்து வருது இப்ப கணவன் மனைவிய பத்தி பேச மத்தபடி வீட்டுல இருக்கிற உறவுகள் இருக்காங்கல்ல அவங்களோடையும் நம்ப அ போகணும்ல இப்ப ஒரு குடும்ப விஷயம் ஏதாவது பொருளாதார சிக்கல்கள்னா நாங்க பெரும்பாலும் அனைவரும் ஒன்னா உட்காந்து பேசி இந்த மாதிரி தேவைகள் இருக்கு இந்த பிரச்சனைகளை எப்படி சரி செய்யலாம் இவ்வளவு பண தேவை இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பேசுவோம் அந்த மாதிரி விஷயங்கள் நீங்க பண்ணிருக்கீங்களா இதெல்லாம் சரிதானா
ஆஹ கண்டிப்பா தோழி எனக்கு பைனான்ஸ் ப்ராப்ளம் வந்து நான் பாலர் வச்சிருந்தன் என் ஹஸ்பண்ட் வந்து போலீஸா இருந்தாங்க ரிட்டர் எழுதி குடுத்துட்டு வந்துட்டார் சீக்கிரமா சின்ன வயசுலன ரெண்டு பிள்ளைங்க பாத்துக்க முடியலட்டு வந்துட்டாங்க அப்ப அவரு என்ன பண்ணாருன்னா வேலைக்கு போகாம வீட்லயே இருந்து வேற வேல தேடனா கிடைக்கும் கண்டிப்பா அவருக்கு தேடல நான் ஒத்தியே சம்பாதிச்சு நான் ஒத்தி பசங்க படிக்க வச்சுட்டு வீட்டு குடும்பத்த பெஷன் வந்து ரொம்ப கம்மியா தான் டைம்ல எங்களுக்கு வந்தது சோ அத வச்சு நான் வந்து பசங்க படிக்க வைக்கிறதோ ஏதோ உனக்கு தேவையோ அது வந்து என்னோட வருமானம் நான் பர்லர்ல வச்சு சம்பாதிச்சு வாழ்க்கையை ஓட்டிட்டு போனே தோழி இப்ப பசங்க கொஞ்சம் வளர்ந்துட்ட பிறகு இன்னும் கொஞ்சம் வந்து அவருக்கு பென்ஷனா ஏறிட்டு இருக்கு நானும் கொஞ்சம் நல்லா சம்பாதிக்கன் பசங்க இப்ப வெளிய போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு தேவையான ஒரு வீடு வாங்கறதோ பொருள் வாங்கறதோ இல்ல ஒரு நகை நட்டு சேர்க்கறதோ அப்படிங்குறது வந்து அவருக்கு டிஸ்கஸ் பண்ணட்டந்த அளவு கண்டுக்க மாட்ட பாத்து நான் பொறும எடு
இதுலதான் எனக்குமே சந்தோஷங்க என்னன்னா வந்துச்சு சாரி சந்தேகம் என்னன்னா வந்துட்டு நம்பளா முடிவெடு பண்ணி செஞ்சா சரியா இரு கொண்டுறாங்க ஆனா அதுல என்னன்னா அவங்க கேட்காம நம்ம ஏதாவது செஞ்சுச்சோம்னா அவங்களுக்கு எதவும் மனத்துல வந்து தாழ்வு மனப்பான்மை வந்துடுமோ இல்ல ஒரு ஈகோ வந்துடுமோங்கிற ஒரு ஐயம் எனக்கு இருந்துகிட்டே இருக்கு அது நம்மதான் எடுக்கலாமா முடிவு
நீங்க எடுத்ததான் நம்ம குடும்பம் நல்லா வள இரு இருக்கும் அவங்கள வந்து டிண்ட் பண்ணி நீங்க இருந்தீங்கன்னா வாழ்க்க வந்து ந அவங்க டிமண்ட் பண்ணியே வாழ ஆரம்பிச்சவோம் ஒரு ஒரு பொருருக்கும் நம்ம வ அவ நம்ம வரட்டும் அவ நம்மருஷ வரும் நம்மரு கால ந இருப்போம் அதுவே நீங்க கொஞ்ச தெளிவாயிட்டு வெளியே வந்துட்டு அவ கொடுக்கறத நீங்க சேர்த்து வைக்கிறெர சீட்டு போ ரன் பண்ணிட்டு வாங்க உங்கால முடிவு அவ கொத்துிருக்காங்கள நீங்க வந்து ச இருக்கு புிடிச்சு வைங்க நீங்க வந்து அவர டிபெண்ட் பண்ணி அவர் ஒரு டிபெண்ட் பண்ணி இருக்கு அவர் குடுத்தாங்களா அவர் ஒரு ரூபாய் குடுத்தா கூட அம்பது பைசா செலவு பண்ணுங்க அம்பது பைசா சேர்த்து வைங்க
நானுமே சேமிப்புங்கிறதுலதான் ரொம்ப முக்கியமான கவனம் செலுத்திட்டே இரு பேன் ஆனா இப்போ என்னோட கணவருமே வேல தேடுதல்ங்கிறதுல தான் இருந்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் போது வர்ற வருமானத் த நம்ப அப்படியே செலவு பண்ணிடக்கூடாதுங்கிறதுகாக ஒரு ஆரி போடுறது ஒரு நக சீட்டு இந்த மாதத்துல குறைஞ்ச அமௌண்டா இருந்தாலும் நகசீட்டு போட்டு வக்கிறது ஒரு மருத்துவ செலவுக்கு மாதம் எவ்ளவு எடுத்து
எடுத்து வச்சுடுங்க பசங்க இருக்கிற வீடு இல்லிங்களா மாசம்னா வந்து ஒரு அமௌண்ட் எடுத்து டப்பால போட்டுச்சுங்க எந்த ம் நம்ம கேட்டு காசு இருக்குன்னட்டு நம்ம எதிர்பார்க்க முடியும் அன்னைக்கு யோசன நம்ம டபால போட்டு வச்சோ இல்லயா அந்த காசை திருப்பள்ளிங்க இருக்கிற வீட்டுல அப்படிதாங்க செய்யணும்
நிச்சியமா ஏன்ன நம்ப போயி யார்ட்டையும் கேக்கவும் முடி
கேட்க முடியாது ஒண்மே அதுதான் சொல்லி யார்கிட்ட கை இருந்தனா யாரும் இல்ல இருந்தா ஆனா நம்ப எடுத்து வச்சிருகோம் ஒரு பத்தாயிரம் நம்ப வந்து ஏதோ சேமிப்புல எடுத்து வச்சிட்டா அந்த டப்பாவுல தூக்கி போற்றுங்க ஏன்ன புள்ளைங்கலுக்கு ஓடம் ஏன்ன எப்ப உடம்பு சரியில்லநு எப்ப தெரியும் சொல்லுங்க திடீர்னு கைல யார்கிட்ட போய் பெத்த
ரொம்பவே சரியா சொன்னீங்க நான் சமீபத்துல கூட ஒரு வந்துட்டு என்னன்னா இப்பதான் வந்துட்டு ஒரு பைனான்ஸ் எடுத்து ஒரு செலவுக்காக நாங்க வேற ஒண்ணு திட்டமிட்டு இருந்தோம் திடீர்னு ஒரு குழந்தைக்கு வைத்து ஒி வந்தது அது பெரிய லெவல்லலி ஒரு ஸ்கேன் எல்லாம் எடுக்கிற அளவுக்கு போய் பயமுறுத்தி அந்த அளவுக்குச்சு அப்போ வந்து நம்ம கையில ஒரு பணம் இருந்து வயசுான நம்மள இஷ்டத்துக்கு பண்ண முடியும் இல்லாம்ம என்ன பண்ண முடியும் போய்ட்டு எங்கோவது கை சட்டு நிக்கணண்டு
அது கட வாங்கோ தொளுன் தோலி கட வாங்கக் கூடாது எனக்கு தெரிஞ்சு கடன் இல்லாம வாழ்க்கை ஓட்டுறதுதான் நம்மதான் கோடீஸ்வரன்
நிச்சயமா நானுமே வந்துட்டு நீங்க சொன்னது போல இது வரக்கும் எனக்கு திருமணமாகி இத்தனை ஆண்டுகள் நான் வந்துட்டு யார்டையும் போய் பணம்னு இன்ன வரக்கும் கடன் வாங்கனது ரொம்ப அத்தியாவசிய தேவை ஏற்படும் அ ப்டி ஏற்படும்போது என்னுடையா ஜோ கோல்டு அப் அப்டி வச்சுதான் நான் ரொட்டேஷன் பண்ணி திரும்பி அத
டுக்கலாம் சரிங்களா ஒருத்தரு கிட்ட கைய் எந்தி அந்த வட்டி கூட உன்கோ நகக்கல்லா கட்டிட்டு நம்ம கையில எப்ப பனங்குதோ நக மூட்டிக்கலாம்
ரொம்ப சரியா சொன்னீங்க ஏன்னா நம்ம சரியா சொன்னீங்க நம்ம பவுனு நம்ம இப்போ வந்து நம்ம மூட்டாளு நம்மளோட மூக்கலனாலும் நம்மளோட ஆன ஒருத்தரட்ட போய் பணம் வாங்கிட்டோம்னா அவங்களோட வார்த்தைகள் எல்லாம் கேட்கிற மாரி ஆயிடும் தூ அத நம்ம சைனா நான் செஞ்சதே இல்ல
என்னோட அட்வைஸ் அதுதான் தோலி இ யாருகிட்ட கை வாங் கட வாங்க கூட பைனான்ஸ் எல்லாம் எடுக்க கூடா அதுல போயிட்டோன்னு வச்சுக்கோங்க வாழ்க முஞ்ச போச்சு நம்மல மீண்டும் வெளியே வர முடியாது இதுக்கு அதுக்கு கட்டணும் அதுக்கு அதுக்கு கட்டணும் அப்டின்றது அப்டியே கடன் வாங்க தோணும் அது கட இல்லாம வாழ் கூலோ கஞ்சோ நம்ம பிள்ளைங்களோட ஏதோ ஒன்னு சாப்ட்னு இருக்கிற வருமானத்த வச்சு சாப்பிட்டுக்கலாம் சரிங்களா ஐயாயிர ரூபா மாசம் ச வரிகினாலும் மூனாயி ரூாபா செல பா குடும்பத்துக்கு ஒத்துக்கன கூடா ரெண்டாயிரம் எத்து வை ஆயிரூபா எடுத்து வைங்க
நீங்க சொன்னத வழிமுறைகள் எல்லாத்தையுமே நிச்சயமா நாம பயன் பண்பட்டுறேன் மறுபடியும் உங்கள நான் தொடர்பு கொள்றேன் தோலி